ஹலோ வணக் சாப்ட்டீங்ளா ஹலோ
ஓகே
ம் வணக்கம் தோழி சாப்ட்டிங்ளா ம் இப்போ நம்ம ம் ஆ ஆ சாப்ட்ட தோழி இப்ப நம்ம விழாக்கள பத்தி பேசலாமா அதாவது தீபாவளி பொங்கல் ம் இப்ப நா இ இப்ப நால்லா சின்ன பிள்ளையா இருக்குறப்ப நா தீபாவளி வருது அப்டின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஜாலியா இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலா என்ன வளையல் வாங்கலா ஏ ஃப்ரெண்ட்ஸுங்க தோழி என்னோட தோழிங்கள்லா நீ என்ன ட்ரெஸ் எடுக்க போற நீ எந்த மாதிரியான மாடல் எடுக்கப் போற என்ன கலர் எடுக்கப் போற அப்புன் சொல்ட்டு நாங்க கேட்டு பகிர்ந்து அதே மாரிதா நாங்களு எடுப்போ நம்ப ரெண்டு பேரு சேமா எடுக்கலா ஒரே மாதிரி எடுத்து நம்ம போட்டுட் வர்லா ஸ்கூலுக்கு அப்புன் சொல்ட்டு அதப் பத்தி நாங்க பேசியிட்ருக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க்ளாஸ்ல ம் அ ஸ்கூல்ல க்ளாஸ்ல பாத்தோம்னா அதப் பத்திதா பேச்சுப் போயிட்டே இருக்கு உங்க வீட்ல என்னல்லா செய்வாங்க அப்டிங்கிற மாதிரி அந்த மாதிரி ங் உங்களோட அனு போத்த பகிர்ந்துங்க தோழி
அ எனக்கு வந்து தீபாவளி அப்டிங்கிற விஷ் யொ வந்து ரொம்பவே புடிக்கு ஏன்னா வந்து அந்த தீபாவளி அப்டின் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோ அப்டின்னா நம்ம பள்ளி படிக்கெம்போதெல்லா வந்து என்னென்ன அ உடைகள் போட போறோ அப்டி இப்டின் சொல்லி ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோ அ அதுக்கப்றோ வந்து ஆ அ ஸ்கூல் ஒ ஓப்பன் பண்ணதுக்கப்றொ என்ன மாதிரி துணிகள்லா நம்ம வந்து போட்டுட்டு வர்லா ஒரே கலர் எடுக்குறீங்ளா எப்டி என்ன ஏது எல்லாமே நீ என்ன ட்ரெஸு வாங்கிருக்க அப்டி இப்டின் பேசிட்ருப்போ போர்லல்லா நா ங்க என்ன பண்ணுவோ அப்டின்னா அந்த புஸ் வானம் சங்கு சக்கரம் அதெல்லா வந்து வரைஞ்சு அ இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்டின்னு சொல்லிட்டு எழுதுவோ அந்த மாரி விஷயங்கல்லா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபாவளிக்கு லீவ் வுட்ற போ போறாங்க அப்டின்னு போதே அது வந்து ஏதாச்சு தேர்வு இருந்தது அப்டி அப்டின்னா அது கூடயே சேர்ந்து விட்ற மாரி வரு அந்த மாதிரியு வரு அந்த ஒரு வாரோ அந்த மாரி வரு இல்லனா வந்து ஒரு ரெண்டு நாள் அந்த மாரி விடுமுறை விடுவாங்க அதெல்லா வந்து ரொம்ப அ சந்தோஷமா இருக்கு பட்டாசு வாங்கி வெடிக்கெறது அதாவது வீட்லல்லா வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த செய்ய வேண்டிய வேலைகேல்லா வந்து அ செஞ்சுருவாங்க அந்த இனிப்பு பலகாரமா இருக்கட்டு இல்ல மத்த பலகாரமா காரம் பா பலகாரமா இருக்கட்டு எல்லாமே செஞ்சு அது வந்து நம்ம மட்டு சாப்டாம எல்லாருக்கு குடுக்கணு அப்டின்னு நெனைப்பாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயோ அது வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம பாக்கலா அ அப்டினு சொல்லா ஏன்னா நறைய பேருக்கு வந்து சில பேர்லா வந்து கல்யாணோ ஆகி புதுசா அ தீபாவளி மொத மொதல கொண்டாடுறவங்களுக்கு தல தீபாவளி அப்டின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அந்த தல தீபாவளியே அவங்க வந்து கொஞ்சோ கிராண்டா வந்து கொண்டாடுவாங்க சாப்பறதுல இருந்து எல்லா விஷ் விஷங்களு வந்து விக்கதவித வதவதமா விதவிதமா வந்து பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாரி விஷயங்களு வந்து நறைய இந்த தீபாவளி அன்னைக்கு நடக்கும அது மட்டு இல்லா ஆ ஒரு சில இடத்துலல்லா வந்து இந்த தீபாவளி கொண்டாறத வந்து அவ்ளவா வச்சுக்க மாட்டாங்க அதாவது அ இந்த பட்டாசு வெடிக்கிறதோ பறவைகளுக்கு அது வந்து துன்புறுத்தலா இருக்கு இருக்கு அப்டிங்கிறதுக்காக அது வந்து பண்ணமாட்டாங்க அதுவு ஒரு ஆ நல்ல விஷயோ தா ஆனா நம்மளுக்ல்லா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா இந்த மாரி வந்து நீங்க இரவு எட்டு மணி இல்லா பத்து மணிக்கு மேல வந்து உங்க தெருவுலலா நீங்க வெடிக்க கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஒரு சில நேரோ வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ ராக்கெட் லா விடுறோ அப்டின்னா வேற ஒரு எடத்துல போயிட்டு அது எங்கயாச்சூ ப இதாயிடுச்சுனா வீட்டு கூர மேல போயிடுச்சுனா அத பத்திக்கூ டக்குன்னு அந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்காகவூ நம்ம வந்து சின்ன பசங்கள அதனால தா வந்து ஒரு சில வெடி மட்டு வைக் க சொல்லுவாங்க இன்னொனு என்ன அப்டின்னா தீபாவளி வரப்போது அப் டினாலே ஸ்கூல்ல வந்து ஒரு முகாம் மாதி ரி நடத்துவாங்க இந்த தீபாவளி அன்னக்கி என்னென்ன பண்ணணூ எப் எப்படி வந்து இதுல ப பத்துக்கிச்சு அப்டின்னா என்ன பண்ணனூ கையில காயமாயிடுச்சுன்னா என்ன பண்ணனூ எவ்ளோ தூரத்துல நின்னு வெடிக்கனோ தண்ணி பக்கத்துல மண்ணு பக்கத்துல வச்சுக்கணு வாளில ஆ எல்லாமே வந்து சொல்லிக் குடுப்பாங்க அது அது வந்து என்ன ஆகும் அப்டீன்னா அத கத்துக்குறோமோ இல்லயோ ஒரு பீரியட் கட் ஆகும் அதுல அதுதா வந்து சந்தோஷமா இருக்கோம் அது ரொம்ப அதெல்லா வந்து நம்புளு வந்து பாத்தோ அப்டிங்கற மாதிரி அ ஆனா நல்லா சொல்லி் குடுப்பாங்க அந்த தீயணைப்பு துறையிலருந்து வந்து அழகா அது எல்லாமே வந்து சொல்லி் குடுப்பாங்க இத இந்த விஷ்யங்கள்லா அந்த பண்டிக அப்டினும்போது எனக்கு அந்த தீபாவளி பண்டிக அப்டினும்போ து அந்த ஞாபகங்கள்லா வருது உங்களுக்கு வேற தீபாவளிய தாண்டி வேற என்னென்ன பண்டிகைகள்லா புடிக்கு
புடிச்சது வந்து பொங்கல் பொங்கல்க்கு பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுறத விட பொங்கலுக்கு ஒரு மூணு நாள் லீவு அப்டிங்கம்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொன்னு அந் த மூணு நாள் வந்து வியாழன் வெள்ளி சனி அப்டின்னு வந்ததுனா இன்னொரு நாளு ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கே அப்டிங்கிற மாரி ஒரு சந்தோஷோ இருக்கு இன்னோன்னு பொங்கலுக் கு மூணு நாள்ல வந்து ஃபஸ்ட் பொங்கல் அன்னைக்கி காலைலயே குளிச்சுட்டு க கால்ல விடிய காலையே நாங்கள்லா பொங்கல் வச்சுருவோ நாலு மணி அஞ்சு மணி அந்த மாரி நா இன்னொன்னு அத விட்டுட்டோ அப்டின்னாக்க அதுக்கப்புறோ நல்ல நேரம் எத்தன மணிக்கு வருது பத்து மணிக்கு வருமோ பதுனோரு மணிக்கு அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணி இருக்கணுமே அப்புன் சொல்ட்டு விடிய காலைலே நாலு மணிக்கெலா நாங்க பொங்கல் வெச் சிருவோ பொங்கலன்னைக்கு மொத நாள் நைட்டு நாங்க தூங்கவே மாட்டோ ஃபுல்லா வீடு தொடைக்கிறது பெருக்குறது அ அது அது வீ வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டுதா கால்ல பொங்கல் வெக்கணு அப்டிங்கறதுனால வீட்டு வேல பாக்கறதுக்கே ஒரு மு பாத்து முடிக்கறதுக்கே ரெண்டு மணி ரெண்ற மணி அந்த மாதிரி ல்லா ஆயிடு அதுக்கப்பற பொங்கல் வெச்சுட்டு பொங்கல் சாப்ட்டோமா பொங்கல் வச்சோ வப்போ அது வந்து செரி எல்லாரு கொஞ்சக் கொஞ்சொ சாப்டுவோ அப்டின் பாத்தா எனக்கு பொங்கல் புடிக்காது எனக்கு இட்லி தா சுடுணு கால்லைக்கி மதியத்துக்கு திரும்ப எனக்கு சாம்பார் தா வெக் கெணு அப்டினுவா அட பொங்கல வெச்சு முடிச்சி ஒரு பத்து நிம்ஷொ படுத்து தூங்குவோ அப்புன் பாத்தம்னா அந்தெல்லா எங்க வீட்ல நடக்கவே நடக்காது அதுக்கப்பறோ அடுத்து அடுத்து வேல அப்புன்னு போயிட்டே இருக்கு அதுக்கப்பறோ மாட்டு பொங்கல் அப்டின்னாலே ரொம்ப ஜாலியாருக்கு எங்க ஊர்லேல்லா மாட் டுப் பொங்கலு அப்டிங்கிறப்ப எ எங்க ஊர்ல நறைய மாடுல்லா வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பண்ண மாரி இருக்கு அதுல வந்து எல்லா மாட்டையு கொண்டந்து ஒரே மாரி கட்டி ஒரே எடத்துல கட்டி அந்த எடத்துல வந்து பொங்கல் விட்டு அங்க மோளம்லா அடிச்சி அது மாரி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மக்குப் புடிச்ச தோழிகள்லா வந்துருப்பாங்க அப்பறோ ஊர்லேந்து செல பேரு மாடு இல்லாதவங்கல்லா ஊர்லேந்து வந்துருப்பாங்க நமக்கு விருந்தாளில்லா வந்து அவுங்களோட சேந்து கொண்டாடும் போது ரொம்ப ம மனசுக்கு மகிழ்ச்சியாருக்கு இன்னொன்னு காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கி ஃபுல்லாவே பாத்தா தெரு ஃபுல்லா வெறுந் தண்ணியாதா இருக்கு ஓ மேல ம மாமா மொறைல உள்ளவங்க மச்சா மொறையில உள்ளவங்க அத்த மொறையில உள்ளவங்க அவுங்க மேலல்லா தண்ணி ஊத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியா போயிட்ருக்கு சிஸ்டர் அன் அதா தோழி அன்னக்கி
ம் ரொம்பவே சரியா சொன்னீங்க எனக்குமே வந்து அந்தப் பொங்கல் பண்டிக அப்டிங்கிற ஒரு பண்டிக எனக்கு ரொம்பவுமே புடிக் கு அ அதுவுமே அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க அப் டின்னா பள்ளிகள் கல்லூரிங்களெல்லா வந்து அந்தப் ப பொங்கல் வருது அப்டின்னா அது அ அந்த வா ரத்துக்கு கொஞ்சொ முன்னாடி வாரமே இல்ல ரெண்ட் நாளக்கி மூண் நாளக்கி முன்னாடியே வந்து போட்டிகள்லா வெப்பாங்க கோல போட்டி உரியடி போட்டி கயிறு இழுக்குற போட்டி அன்னக்கி வந்து எல்லாருமே வந்து அ நம்மள வந்து அ கலர் ட்ரெஸ்ல வர சொல்லிடுவாங்க வ நறைய பேரு நறைய நறைய வி தமா வருவாங்க ஆனா முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா பாரம்பரியமா வர்ணுன்றதுக்காக அ பெண்கள் எல்லாரையு வந்து அ தாவாணி பாவாட இல்லன்னா வந்து அ பாவாட சட்ட இல்ல இப்பொ சின்ன பசங்களெல்லா பாவாட சட்ட பட்டு பாவாட சட் ட பெரியவங்களயெல்லா ந்து அ சேல இந்த மாரி அணிஞ்சிட்டு வர சொல்லுவாங்க அ பசங்கள எல்லாரையுமே வந்து வேஷ்டி சட்டையோட வர சொல்லுவாங்க அன்னிக் கி வந்து பாக்கற்துக்கே ரொம்ப அழ கா இருக்கு அப்டினு சொல்லா இ இந்த விஷ்யொ வந்து ரொம்பொ ஒரு ஆ பாக்க வேண்டிய ஒரு விஷ்யொ அப்டினு சொல்லா அதுக்கப்பறோ வந் து அந்த கோல போட்டிகள்லா இரு க்கட்டு அழகா அந்த கோலங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க அப் அப்றொ பொங்கல் போட்டியு நடக்கும அந்த பொங்கல் போட்டியில வந்து எல்லாருமே வந்து அ பொங்கல் யார் யாருக்குல்லா தெரியுமோ தெரியா தோனா வந்து க்ரூப் க்ரூப்பா வந்து நின்னு எல்லாமே பொங்கல் வெப்பாங்க அது வந்து அ சாப்பர்றத்துக்கு தனியா ஜட்ஜுல்லா வந்து இது ம நே இது பண்ணியிருப்பாங்க அவுங்க வந்து அ சாப்ட்டு பாத்துட் டு எது நல்லாருக்கு அப்டின் சொல்றத்துக்கு அதுக்கு ஆர்வமா நம்பல்லா வந்து வெய்ட் பண்ணியிட்ருப் போ அந்த மாரி ஒரு விஷயங்களு வந்து பொங்கல்ல நல்லா இருக்கு அதுக்கப்பறோ வந்து வீட்லயுமே வந்து தெருக்கல்ல வந்து அந்த போட்டிகள்லா நடக்கு கோல போட்டி அப்டிங்கிற ஒரு விஷ்யொ ஆ நறைய நடக்கு நகரப்புறங்கள்ல ஒரு சில எடங்கள்ல வந்து கொஞ்சொ அந்த மெய்னான ஏரி யா இல்லாம கொஞ்சொ உள்ள தள்ளி அடங்கி இருக்குற ஏரியாக்கள்லலா நடக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப ச் ஒரு சந்தோஷமான ஒரு விஷ்யமா ருக்கோ ஏ மாட்டு பொங்கல் ஆ வந்து பாத்தீங்க அப்டினா அ எல்லாருமே போவாங்க வண்டி வச்சிருக் க்றவங்க பலூன் கட்டிகிட்டு அந்த மாலெல்லா போட்டுட்டு மாட்டு வண்டியில வந்து அ கு சின்ன சின்ன பசங்கள்லந்து எல்லாமே ஈர் தி கத்தீட்டு போவாங்க அ பொங்கலோ பொங்கல் அப்டின் சொல்லிட்டு கத்தீட்டு போவாங்க அதெல்லா வந்து பாக்கற்துக்கே ரொம்ப ஒரு ச் மகிழ் ச்சியா இருக்கோ அப்டீனு சொல்லா அந்த ச் அந்த மூணு நாளூமே வந்து நம்பளுக்கு எப்டி போது அப்டீனு தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்புளுக் கு சந்தோஷமா போகு அப்பறோ இல்லாம இந்த பொங்கல் அ முடிஞ்ச பிறகு வந்து பால் பொங்கிடுச்சா உங்க வீட்ல அப்டின் கேட்டோ அப்டினா அவ்ங்க வந்து காசு தருவாங்க அதெல்லா வந் து எங்க அம் ம்மாலா வந்து இந்த மாரி கேக்க கூடாது அவ்ங்க காசு வந்து குடுக்க கையில இல்லியே நெனைப்பாங்க அப்டினு ஆனா ஒரு சிலவங்க பேருகிட்ட குடுப்பாங்கன் தெரிஞ்சு நம்ம வேணுண்டே கேப் போ அதெல்லா வந்து ஒரு சின்ன விளயாட் டு மாரி விளயாடிட்ருப்போ அதுவு வந்து ச்ச் இப்பெல்லா வந்து நெறைய வந்து ம ரஞ்சு போச்சே இப்பெல்லா வந்து நம்ம தொலைபேசியில வந்து ச்ச் உறவினர்கள் எதா பொங்கல் கொண்டாட்னா ப பால் பொங்கிடு ச்சா அப்டின் ஃபோன்ல கேக்கறதோட நின்னு போச்சுன் நெனைக்கிறே ஏன்னா நெறைய பேரு வெவ்வேறு ஊருகளுக்கு போய்ட்டாங்க அந்த பொங்கல் அப்டின்னுமோது அவுங்க சொந்த ஊருக்கு வந்து கொண்டாட்ற ப நெறைய பேரு இருக்காங்க இல்ல என்னால முடியில அந்த அந்த மாரி தனியா அங்கே கொண்டாடுறவங்களு இருக் காங்க அதெல்லாமே வந்து கொஞ்சோ பாக்க வேண்டிய விஷ்யமா இருக்கு
ஆமாந் தோழி டைம் முடிஞ்சிதா ம் ம் சொல்லுங்க தோழி
அ இல்ல இல்ல இந்த மார் நெறைய இந்த பொங் பண்டிகேயே எடுத்துக்கிட்டோ அப்டீனா இந்த பொங்கல் தீபாவளி மட்டு இல்லாம நறைய விஷ்யங்கள் அதுவு இந்த புதுப்படங்கள்லா போடுவாங்க தொலைக்காட்சில அதெல்லாம் பாக்கறதுக்கே நம்புளுக் வந்து ஆர்வமா இருக்கு என்ன படம் போட போறாங்க அப்டின் சொல்லி இன்னி வரிக் கு இப்போ கூட அந்த ச்ச் அ நம்ப்ளுக்கு வந்து வயது ஆனாலுமே செரி அந்த அந்த பொ திரைப்படங்கள்ல பாக்கற்துக்கு இன்னமு நம்ப்ளுக்கு அந்த ஆர்வோ இருக்கு அப்டின்னு சொல்லா என்ன என்னதா வந்து ஓடிடி தளங்கள் ல்லா வந்தாலு அந்த படத்த வந்து போட்டாலுமே அன்னிக்கி அந்த தொலைக்காட்சியில இந்த படங்கள் போட்றாங்க அப்டீனுமோது இந்த இடைவெளி விட்டு விட்டு போடும்போது அதுல சைட்ல நம்ம எதாச்சு சாப்டுட் ட்ரு வருவோ அந்த மாதிரி எதாச்சு நம்ம இதுக்காகவே சீக்கரோ குள்ச்சுட்டு அதெல்லா இருப்போ பட்டி மன்றம் லா வெப் பாங்க அதெல்லா வந்து பாக்கற்துக்கு கொஞ்சோ சிரிப் பா ருக்கே நல்லாருக்கு எல்லாமே அதெல்லாமே அந்த மங்க அல்ல இசை வாத்தியங்கள் எல்லாமே வந்து அந்த அந்த ஒரு நாள் பண்டிகைன்னு வந்துட்டாலே அந்த அ தொலைக்காட்சியில கூட அந்த சேனல் பேருக்கு பின்னாடி பொங்கப்பான வரும் மாடு வரும் அதல்லாம் வந்து பாக்கும்போது அ இன்னமும் வந்து அழகா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்ல்லா
அ ஆமாங்க தோழி கண்டிப்பா இந்த மாரி இந்த இந்த வருட பிறப்பு அப்புடின்னு சொல்ட்டு ஒரு பண் நம்ப பண்ணி கொண்டாடுவோம் அன்னைக்கி பாத்தோம் ன்னா நைட்டு பன்னெண்டு மணி எப்ப ஆவும் அதாவது ஆங்கில வருட பிறப்பு நைட்டு்ப் பன்னெண்டு மணி எப்ப ஆவும் எங்க வீட்லல்லா கேக்கு வாங்கியிருக்கோம் உங்க வீட்ல வாங்கிருக்கீங்களா நீங்க அப்புடின்ல்லாம் கேப்போம் ச வ சில கிராமத்துல எல்லாம் வந்து தெருக்குள்ள எல்லாரும் ஒன்னா சேந்து அ அவங்கவுங்க வீட்ல தனியா கேக்கு வாங்குனாலுமே எல்லாரும் காசு போட்டு வா கே எல்லாரும் சேந்து வாங்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு எடத்துல வெச்சி வெட்டும் போது அது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இன்னைக்கு வருஷோ இந்த வருஷ து நமக்கு நல்லபடியா போகணும் இதே மாரி இப்ப நம்ம எப்புடி இருக்குறோமோ அதே மாரி இந்த வருஷம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்புடின்னு சொல்ட்டு போவோம் இன்னொன்னு அ அன்னைக்கு வந்து கிறிஸ்டின் அ கிறிஸ்டினா இருந்தாலும் இல்லன்னாலும் அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போவோம் அன்னைக்கு அங்க சர்ச்சுல போயி அந்த சர்ச்சுல போய் ப்ரேயர் பண்ணு னாதான் அந்த வருஷம் நமக்கு வந்து சந்தோஷமா ஆன மாரி எங்களுக்குல்லாம் ஃபீல் ஆகும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது அ தனிப்பட்டவங்களுக்கு சொல்றேன் இப்ப எனக்குல்லா வந்து நியூ இயர் அன்னைக்கி கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும் நாங்க கிறிஸ்டியன் இல்ல இருந்தாலுமே அ சர்ச்சுக்கு போனா கொஞ்சம் மனசுக்கு த திருப்தியா இருக்கிற மாரி இருக்கும் அன்னைக்கி அத முடிச்சுட்டு கண்டிப்பா போவ அந்த அந்த வருஷத்துக்கு என்ன பாட்